வணக் அஹ் நலமா இருக்கீங்களா அஹ் ஆஹ் நான் நிலமா இருக் நண்பரே கண்டிப்பா உம் இன்னைக்கு வந்து இந்த சுற் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் குறிப்பா இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு இவைக பத்தி நம்ம பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா நான் ஆரம்பிக்க ஆஹ தோழரே ஆஹ் பொதுவாக இந்த இந்த சு சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஏன்னா ஒரு இடத்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சுற்றுச்சூழல் அப்டின் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பாடபுத்தகத்துல நிறைய படிச்சிருப்போம் அப்ப அப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கிறது மூலியமா நம்மளுக்கு நமக்கு மட்டும் இல்லலை நம்மடைய எதிர்கால சந்தைினருக்கு அது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்ப குறிப்பா அதுல வந்து இந்த நில மாசுபாடு எடுத்து பேசம் அப்படின்னு பாார்த்தோனா நில மாசுபாட்டுல எப்படியெல்லாம் நம்ம அந்த நிலத்தை மாசுபடுத்துறோம் பாத்தோம் குறிப்பா குப்பைகள் இ குறிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளா இருக்கட்டும் அது காய்கறி கழிவுகள் இந்த நெகிழ கழிவுகள் இன்னும் பிற விதமான அட்டைகள் இவைகள் எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா வந்து போடாம குறிப்பா கிராமங்கள எல்லாம் பாரு குப்பைகள் அங்கங்க வச்சு எரிப்போம் நம்ம ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதை பத்தி தெரியாது இதெல்லாம் எரிக்கிறதுனால பின்னாடி பிரச்சனைகள் வரப்போகுது இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கு ஒரு தீங்காயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம எரிச்சுட்டு இருப்போம் ஆனா இப்ப வந்து படிச்சனால பத்து இருபது ஆண்டுகள் நல்ல ஒரு கல்வி வந்து எல்லா மக்களும் போயிருச்சு இளைஞர்கள் கிட்ட போயிருச்சு அதனால யாரும் இப்பல்ல எரிக்கறது இல்ல அதிகமா குப்பைகள அதே போல இந்த நிலத்துல வந்து குப்பைகள நம்ம ஆங்காங்க போடாம என்ன பண்றோ அப்டினா தரம் பிரிக்கரம் குறிப்பா மகிழும் குப்பைகள் நெகிலா குப்பைகள் ரெண்டு இருக்குது அதுல வந்து பிளாஸ்டிக் எல்லா ஒரு குப்பமும் காய்கறி கழிவுகள் அனைத்துமே கொடுத்து சரியான முறையில் அந்த காலையில் தினமும் வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க ந கொடுத்து தனியா கொடுத்துறோம் அவங்க அதை கொண்டு போய் தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா காய்கறி கருவிகளை வந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை கொடுத்து உரமா நமக்கு திருப் விவசாயத்துக்கு வந்துடுது அதே போல அந்த நெகிலி கழிவுகள் என்ன ஆகுது அப்டினா அதக்கூட சில இடங்கள மறுசுலற்சி நிலையங்கள் இருக்கும்ல அங்க கொண்டுபோய் கொடுத்தரங்க இல்லாட்டி தனியா ஒரு குடோன் மாதிரி ஒரு எடத்துல குப்பையு எடுப்ப அத தனியா ஒரு எடத்துல போட்டு போதச்சராங்க அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பா அப்ப இது எல்லாமே ஒரு நல்ல வழிமுறை தான் ஏன்னா தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம் அப்ப தனி மனித நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இவைகள் எல்லாம் நம்ம தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இதுவே நம்ம நம்ம மட்டும் செய்ய கூடாது நம்ம குழந்தைகளா இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சவங்கள்டிட்ட ஆகட்டும் இவங்க எல்லாத்துட்டயையும் நம்ம அதை சரியான முறையில கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம படிச்சோம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த படிப்பு நம்மளோட நின்ற கூடதுல்ல அது நம்ம எப்படி நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்குறோம் இதே போல தான் இது பண்ற விஷயங்களு நம்ம சொல்லிக கொடுக்கறோம் இப்ப அதாவது ஒரு சின்ன ஒரு தவறான விஷயம் அப்படிங்கறது பாருங்களே அது எவ்வளவு வேகமாக பரவுது இன்றைய காலகட்டத்தல இரு அது வந்து வேகமா பரவிடும் ஆனா ஒரு நல்ல விஷயத்த ஒருத்த கொண்டு போய் சேர்க்கறதே ஒரு ஒரு அத்தியாவசிய பணி அப்படின்னு சொல்ல அது ஒரு கடினமான பணி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இன்றைய காலகட்டத்துல வந்து தவறான விஷயங்கள் வந்து மிகப்பெரியளவுக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின் சொல்லலாம் அங்கல நன்மைகள் சேவை வந்து குறைஞ்சகிட்டே வருது அப்ப நம்மளே போ அத படித்த இளைஞர்கள் ஆகட்டும் இது போன்ற நல்ல முற்போக்குவாதிகள் நாம தான் இது போன்ற சுற்றுச்சூழல்லை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும் அ மே பீ சொல்லலாம் இப்ப நீங்க வந்து இந்த நீர் மாசுபாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழரே
கண்டிப்பாப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் வந்து ரொம்ப சிக்கனமாதா பயன்படுத்தணு ஆஹ் தம்பி திரும்பவு பேசுறது வந்து எதிரொலிக்குது நினைக்கிறேன் ஆஹ் ஆஹ் நம்ம நீர்நிலைகள் அல்லது கட கடல்கள் வந்து நம்ம குளிக்க போகும் போது நம்ம நெகிழிப்பைகளை வந்து தண்ணீர்ல போடக்கூடாது நம்ம தின்பண்டங்கள் வந்து நீர்ல வந்து தூக்கி வீசறது அந்த மாதிரி காட்ட விடயங்கள் எல்லா வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம மனிதர்கள் போலவே விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்துட்டு தண்ணீர சார்ந்துதா இருக்கு அப்ப அந்த தண்ணீரல வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படாம இருக்கணு அப்படின்னா நிச்சயமா அந்த ஆஹ் நீர்நிலை ளையு நம்ம கடல் சார்ந்த இடங்களையும் அத சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் பாதுகாப்பது நம்மளுடைய கடமை இப்ப நம்ம மேஸ்வரம் போன்ற க கடல் ஓரங்கள்ல நம்ம என்ன பாக்கோ அப்டின்னா பெரியவர்களுக்கு வந்து திதி குடுக்கிறது வழக்கம் அப்ப அவர்களுடைய நினைவுகளா இருக்கக்கூடிய அந்த த அவர் ளுடைய துணிமணி ஆகட்டம் அல்லது ஜாதகம்மாகட்டும் இதையெல்லா வந்து நீர்ல கரை தது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஆனா அந்த மாதிரி நீர்ல வந்து கரைக்க கூடாது அதற்கு பதுவா அதுக்கு அண்மைய வச்சிருக்கக்கூடிய அதுக்குன்னு அ தனியா வந்து ஒரு குப்பை கூடம் அல்லது ஒரு அரை அந்த மாதிரி அமைப்புகள் அங்க வைத் வச்சிருப்பாங்க அதுல வந்து றது வந்து நல்லது ஆனா அது தெரியாம பல மக்கள் பூக்களை தூக்கி தண்ணீர்ல்ல போடுறது அல்லது அவர்கள் பயன்படுத்திய துணிய தண்ணீரல போடுறது து அது வந்து நிச்சயமா உயிரினங்களுக்கு வந்து கேடு விளைவி அந்த மாதிரி வந்து பண்ண கூடாது
கண்டிப்பா தோழரே அதே போல அஹ் இந்த காற்று மாசுபாடுன்னு அதுவும் ஒரு வகையான ஒரு மாசுபாடு அப்டின்ட்டு நமக்கு தெரிய வருது ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த காற்று மாசுபாட்ல வந்து பல மாசுபாட்ல சொல்லலா உதாரணமா என்ன பண்ணலாம் அப்டின்னா இந்த வாகனங்கள் நம்ம வீட்டுல வச்சிருப்போ பாருங்களே அதுலரருந்து வரக்கூடிய அந்த காற்று மாசு அதுதா இன்னைக்கு பெருமளவுக்கு நமக்கு தொல்லை கொடுக்குது அப்டின்னே சொல்லலா அதிலும் ஒரு காலகட்டத்துல குறிப்பா ஒரு இருபது, முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாகனம் அப்படிங்கிறது வீடுகளுக்கு ஒண்ணு இருக்கிறதே பெருசு நம்ம எல்லாம் பொது போக்குவரத்து தா பயன்படுத்துவோ அதாவது பேருந்துகள்ல போவோ இல்லாட்டி வந்து சைக்கிள்கள்ல இதுலதா போயிட்டு இருந்தோ ஒரு பத்து, இருவது வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு பா